எப்டி இருக்கீங்க நல்லா இருக்
நல்லா இருக்கோ சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நானும் நல்லா இருக்க பேசி ரொம்ப நாள் ஆவுதே
ஆமா சிஸ்டர்
உம் சாப்ட்டீங்களா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
எல்லாரும் நல்லா இருக்காங்க சிஸ்டர் சாப்ட்டாச்சு சிஸ்டர்
செரி சரி என்ன சாப்பாடு இன்னைக்கு
இன்னைக்கு ஒன்னு ஸ்பெஷல் இல்ல இன்னைக்கு என்ன சாம்பார் தா இன்னைக்கு மதியம் பஃரைட் ரைஸ் செஞ்ச
ஆ ஆ
பஃரைட் ரைஸ் செஞ்சுட்டு மதியமே காளி ஆயிச்சு ஆமா அந்த ளா இன்னிக்கு வித்தியாசமா செஞ்சு பாப்போம் எப்போ சிக்கன் முட்ட அந்த மாரிதா செஞ்சு பா செய்வோம் ஃப்ரைட் ரைஸ்சு
ஆ
இன்னைக்கு வந்து அது என்ன பன்னீர்ல செஞ்சு பாப்போம்னு செஞ்ச
ஓ செரி செரி நல்லா வந்
ஆ நல்லா இருந்து சிஸ்டர் செம்மயா இருந்தது பன்னீர் ஃபிரைட் ரைஸ்
செரி செரி வறுத்து போட்டீங்களோ
ஆமா பன்னீர் வந்து மிளகாத்தூள் உப்பு கன்ஃளோர் மாவுயெல்லா போ ட்டு வெறவி பொறிச்சு அத பொறிச்சு சிக்கன பொறிக்க மாரி பொறிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கெ இப்ப அது குடமொளகா ஆ கோசு கேரட்டு எல்லா வெட்டி வச்சிக்கிட்டு வெங்காய
ஆ
அப்டியே எல்லாத்தயு மொத்தமா போட்டு ஃப்ரைட் ரைஸ் பொடி எல்லா போட்டு சோத்த வடிச்சு வச்சுக்கிட்டு பிரியாணி ரைஸ் சத போட்டு செஞ்ச நல்லாதா இருந்தது
ஆனா எங்க ஆஃபிஸ்ல ஒரு சிஸ் டர் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பன்னீர் கடையில வாங்கவே மாட்டாங்ளா
ஆமா வீட்லதா செய்வாங்க சிஸ்டர் நா ஒரு நாள் செஞ்சு பாத்த
ஆ
அது கொஞ்சோ ஆ ஒழுங்கா வரையில்ல
ஐ என்ன சொல்றாங்கன்னா ஒரு லிட்ரு பால் வாங்க சொல்றாங்க
செரி
ஒரு லிட்ரு பால வாங்கிட்டு நல்ல லெமனு புழிஞ்சா தெரஞ்சிருல பாலு காசின பிறவு
ஆமா
ஆமா லெமன் தெரிஞ்சதுக்கு அப்புறமு ஆ ஒரு நல்ல வெள்ள துணியில புழஞ்சு கட்டிக்க சொல்றாங்க
ம்
வெள்ள துணியில கெட்டிக்கிட்டு நல்ல ஒரு வெய்ட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த துணிக்கு மேல கல்லோ இல்லன்னா வெயிட்டான பாத்ரத்தயோ வெக்கணுமா
ஆ தண்ணி வடிரதுக்கு
தண்ணி அவ்ளோ புளிஞ்சு சக்கையாயிருமா அதுக்கப்பறோ பீஸ் பீஸ்ஸா கட் பண்ணி ஃப்ரீசர்ள வக்க சொல்றாங்க
ஆ
ஆமா அது சூப்பரா இருக்குமாம அவுங்க வந்துட்டு நீயே ஒரு நேரத்துக்கு தா திங்க முடியு இல்ல ரெண்டு நேரோ மூண் நேரோ திண்டுக்லா தாராளமா அப்டி சொல்றாங்க
நா ஒரு நாள் இந்த மாரி பால்து தெரஞ்சிட்டு அந்த பால செஞ்ச
ஆ
ஆன வ வந்துச்சு ஆனா இந்த வெளில வாங்குற பன்னீர் டேஸ்ட் ஏதோ வரம் வ வரல மாரி ஃபீலா இருந்தது ஆனா இன்னிக்கி அன்னிக்கி இன்னிக்கு ஒரு பன்னீர் வாங்குன அது ந அவ்ளோ ஒன்னு டேஸ்ட் இல்ல
ஆ
அந்த மில்கி மிக்கு பன்னீர்னால பொறிச்சாவே அப்டியே கொஞ்ச நல்லா ருசியா இருக்கு அ அந்த ருசி இந்த பன்னீர்ல இல்ல
அப்ப அத வாங்கிக்க வேண்டிதான நீங்க
அத வேங்லா செரி இத ட்ரை இத ட்ரை பண்ணி பாப்போ இந்த பன்னீர் நல்லா ஆனா நா இது பன்னீர் சேர் கம்மியா இருக்கு நல்லாவே இருக்குது போல அப்டின் பொறிச்ச அந்த ருசி அந்த டேஸ்ட் இல்ல
ஆ ஆ நா அன்னைக் ஒரு கடையில போய் பார்த்த நானு மில்க் மிஸ்ட் இருந்தாதா வாங்குவ அது இல்லனோல நானு வந்துட்ட
சேர் செரி
ம் எனக்கு அ டீ மாட்டு போத்திஸ்க்கு போனா மில்க்கி மிஸ்ட் தா எடுப்ப
சேர் செரி சனி ஞாயிறு லீவ் வருமே போவீலா போத்தீஸுக்கு தேதி பொறந்துருக்கே
சனி ஞாயிறுல போவ் மாட்ட எப்ப போறன் தெரில இந்த காய்கறி ஜாமா மட்டு வாங்க போவ போயிட்டு வெஜிடபிள்ஸ் மட்டு வாங்குற மாரி இருக்கு
இருக்கோ சேர்
ஆமா என்னன் தெர்ல எ வீட்டுக்காரரு மைண்ட பொறுத்து இருக்கு
சேர் சேர்
அவர் கொஞ்சோ ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாரி சொல்ட்டு கெடப்பாரு
சேர் செரியா ஆ ஆ வேறென்ன சிஸ்டர்
சத்த கேக்குதா
ஆமா அவர் எங்க தூங்குறாரு அவரு இப்ப நல்லா பிராக் பாக்க படிச்சிட்டாரு
ஆமா அவரு சுத்த போ போது போல
ஆமா அவரு நல்லா ப்ராக் படுச்சு படிச்சுட்டு நம்மள தூங்க விட மாட்டேங்கிறாரு
ஆ
ஆமா விளையாட்டா இருக்காரு நல்லா
சர் சர் மாச ஆவுதுல்ல ஒவ்வொரு மாசத்துலயு புள்ளைங்க ஒன்னு ஒன்னு செஞ்சுட்டு கெடக்க
எட்டு பொறந்திடுச்சு எட்டு மாசோ பொறந்துட்டு
ம் ம் ம் இங்க ஒரு கட இங்க தொறந்துருக்கு க பிரியாணி கட ஊரபாக்கத்துல எங்க ஊர்ல இன்னெக்கி சரியான வேலய கொட்டு வர கொட்டு பொம்ம ஆட்ட வெளில கெடந்து
ஆ அப்போ பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதான
ஆஃபர் தான சரியான கூட்டம் அந்த கடைல போய் நா எங்கன போய்ட்டு எங்க வாங்கி எங்க வாங்கிட்டு வர
சேர் செரியா
ம்
அப்ப இன்னைக்கு என்ன செஞ்சிக சாப்பாடு
ஒன்னு செய்யலங்க ஆஃபீஸ்ல ஒரு தோச சுட்டு தந்தாங்க மீன் கொழம்பு வச்சு
ஆ
திண்டுட்டு வந்துட்ட வேல முடிஞச்சு அவ எ பைய நாத்தனார் வீட்ல சாப்ட்டா
உங்க நாத்தனாரு வீட்லயா சேர் செரியா
அவ என்ன சாப்ட்டான் தெரியல கேக்கவு இல்ல ச ஆமா சாப்ட்டியாப்பாண்ட சாப்ட்டண்டா
ம் அப்போ உங்க ஹஸ்பண்ட்டுக்கு
அவங்க லேட்டா தா வந்துப்பாங்க எதாச்சு கேர்ள் ஃப்ரெண்டோட சாப்ட்டுட்டு வந்துருப்பாங்க
கேர்ள் ஃப்ரெண்டோட சா செரிதா அ
ப லேட்டாதா வந்தாங்க இன்னெக்கி
சேர் செரியா
உன்யாமா ஆ நானு லேட் ஆயிட்டா அவங்ககிட்ட வேணா வேணான் சொல்ற நமக்கு ஒரு வீட்ல போய் சாப்ட றதுக்கு ஒரு மாரியா இருக்கு ம் கேக்கவே மாட்டேன்ட்டாக சாப்டுமா ஒன்னு சாப்டு ப்டு ஒன்னு சாப்டு
ஆ சேர் சேரி
செர் சொல்ல மாட்டுக்கு வேற என்ன செய்ய
உ காலைல அப்ப என்ன சாப்பாடு எடுத்துட்டு போனிய
காலைல கொஞ்ச கொண்டக்கடல அவுச்சனா
ஆ
கொண்ட கடலய ஆவுச்சி இது ஆ நம்ம சோயா இருக்குல்ல சோயா பீன்ஸ்
ஆமா
ஆமா அதா அந்தானைக்கி போட்டு பிரிஞ்சி சோரு கேரட் பீன்ஸ் எல்லா போட்டு
சேர் செரியா
பிரிஞ்சி சோர் ஆக்கி அ இது ஆ பேர் என்னது வரவு மாட்டக்கிது எறா தொக்கு
எறா தொக்கு சே
அ ஆமா அ சேனக்கி நாத்தனாரு குடுத்து வுட்டுச்சா
சேர் செரி
அத பாதி செஞ்சிட்டு பாதி உள்ள கெடந்துச்சி ஒரு பத்து துண்டு எடுத்து வச்சே
அதுவே கொஞ்ச கர்ணா தான இருந்திருக்கு
ஆமா செரி ஒரு வாசத் துக்கு நமக்கு இஞ்சி பூண்டு மனோ இருந்தாதா உள்ள எறங்குது
செரியா சேரி சேரி ஆ ரெண்டு பைய தூங்கியாச்சா
பைய தூங்கிருப்பா அவே ரூம்புக்குள்ள பேய்ட்டா
சேரி செரியா
தூங்கிருப்பா நம்மளளுக்கு தா வேல முடியாதே என்ன நேரோ பா
ஆ ஆம்மா
ஓ ஆமா
ம்க்ம் எங்க இந்தா இவரு இங்க தூங்க வச்சிட்டு பிள்ளைலா இன்மே இந்த பா த்தர கெடக்கு பாத்தரெத்த போட்டுட்டு தூங்கக் கூடாதா வீட் பா வாஸ்பேசன்ல அதே ஒரு ப இதா
அது இப்பதா தெரியுமாக்கு உங்களுக்கு
அ ஹ ஆமா அதனால இப்பலா கழுவி போட்டர்றது பாத்தரத்த எல்லா பாத்திரத்த எல்லா கழுவி கிழுவி போட்டுட்டு கிச்சன் எல்லாத்தையு ஒழுங்கு பண்ணி வச்சிட்டு தா படுக்குறது
ம் எப்பவுமே பாத்திர வந்து நம்ம சிங்ல போடவே கூடாது
ஆ
ம்
அது மொதல்ல எங்க வீட்டுக்கு ஆளு வருவாங்க வேலைக்கு அது அப்டியே போட்டு பழக்கமாய்டுச்சு செரின் இப்ப போட்டா அன்னைக்கு தா ஒரு ஃபுல் பயானு கேக்கற அத்னால இப்ப பாத்தரம்லா போட்டா இப்ப அடுப்பு கிடுப்புலா தொடச்சி கிடச்சி வ வைக்கணுமா அதனால இப்போ ஒரு ஒரு வாரம தல எல்லாத்தையு கழுவி கிழுவி தொடச்சி கிடச்சி தா நீட்டா வ ச்சிட்டுதா போய் படுக்கறது
ஹ
ம் அ ஆமா அது கழுவாட்டா அதே பறக் க்கத்து வராதா வீட்டுக்கு
ஆமா
ம்
ஆமா
அதனால அதையே நா வந்து கழிவி கிழுவி எல்லா முடிச் சாச்சு சாம்பாரு இருந்தது சாம்பார வெச்சு தோசைய சு ட்டு குடுத்தாச்சு எல்லா சாப்ட்டுட்ருக்கோ
ஆ ஆ
ஆமா நாங்களு சாப்ட்டுட்டு படுக்க இப்ப பிள்ளைகள படு பழுக்கு சின்ன பைய பால் குடுத்துட்ருக்கு
சேரி சேரி சே ம் சேரி ஆமா அதோட எங்க
ஆமா இப்டியே போவுது வேலையிலே இதுமா போய்க்கிட்டே இருக்கு
ஆ அதேதா வாழ்க்க பாத்தரங்கழுவுறது சொ துணி தொவைக்கிறது இதுலே தா போது
ஆமா இது காலைல எழும்புனா துணிகள ஓட வுட்றது துணிகள காயப்போட்றது வீட்ட பெருக்கி வுட்றது வீட்ட இது பண்றது அடுப்பாங்கறைய இது பண்றது காலைல என்ன நாஷ்டா பண்றது அப்டியே யோசிக்க வேண்டியதாத இருக்கு ஹஹ
யோசுச்சு யோசுச்சு பாதி வேலைக்கு போயிற்து
ஆமா என்ன செய்ய சாப்பாடு இன்னைக்கு என்ன செய்ய என்ன வைக்க என்ன பண்ண அப்டின்ட்டு
அதேதா எல்லார் வீட்லயு அதே பொழம்பல் தா நாளைக்கு கொஞ்ச ஸ்கூல் லீவுனால கொஞ்ச ஓகேவா இருக்கு
ஆமா ஆமா
ம்
இவ்ங்க கவலை என்ன காலைல எழும்பி என்ன சாப் பாடுமா என்ன பசி யாரா இருந்தா இவ்ங்க பத்து மணி பன்னெண்டு மணிக்கு முழுச்சாலு என்ன நாஸ்டா
என்ன லஞ்ச்சு செஞ்சியா ஆமா ஆ அததா
முன்னாடி அப்பிடி இருக்காதுமா முன்னாடி என்னமோ தரத தின்னுட்டு பெசாட்டு போவாங்க
ஆமா அ இப்ப கால்ல எழும்பி எனக்கு அப்ப லஞ்ச்சு லஞ்ச்சு தரே
சனிக்கெழமனோன செரி பாத்துக்கலா அப்டின்ற மாரி இருக் கு வெளில கூட வாங்கி திண்டுக்களா சாம்பார் சாத எதாச்சு
சேர் சேரிங்க நீங்க அங்கயே க ஆஃபீஸ்லே சாப்ட்ருவீலோ
ஆ ஹா எல்லா நாள்லா அங்கலா சாப்புட மாட்டே
ஆ இல்லல்ல நாளைக்கு சாம்பார் சாத வாங்கி சாப்பிட்டுக்கலாங்கிறீங்ளா அங்கயே வாங்கி சாப்ட்
ஆமா ஆமா ஆமா அப்டி இருந்துச்சு தொன்னா அங்க வாங்கி சாப்ட்டுக்கலா
ம் சேரி சிஸ்டர் சேரி பாப்போ ஆ சரி சிஸ்டர்